ஆ சொல்லுடா
இன்னைக்கி என்ன சாப்பாடு சமச்சிங்க வீட்ல
டா
ஓகே
நீ என்ன
உங்க ஃபேவ்ரெட் ஃபுட் என்ன
ஃபேவ்டு ஃபுட் பிரியாணி
பிரியாணி எப்டி செய்வீங்க
பிரியாணி வந்து நா ஒவ்வொன்னு ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருக் கே ம்
ஓகே
உனக்கி
நீங்க வைக்கிற ஸ்டைல்ல சொல்லுங்க எனக்கு
எனக்கு வந்து மிக்ஸ் பா எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வைப்போல ரொம்ப ஆ இது தம் மாதிரி போவாங்கல்ல சிக்கன் இருக்கு அ ரைஸ் வந்து செப்பட்டா குக் பண்ணி அ ஆ இது பண்ணுவோல்ல
ஆமா
ஸ்டோவ்ல பட் எனக்கு மிக்ஸ் பண்ணி மிக்சடா பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கு அது வந்து பிரியாணி டேஸ்ட் என்ன சொல்றது அ ம் ம் சிக்கன் லா சிக்கன நம்ம வைப்போம்ல ஸ்டோக் பண்ண வைப்போம்ல அது எவ்ளோ நேரம் ஊருதோ அ அதுல இருந்துதா நல்லா டேஸ்ட் குடுக்கு நா என்ன பண்ணுவேன்னா முந்தின நாள் நைட்டே வந்து எல்லாமே ம சாலா ஃப்ரிட்ஜல வச்சுருவ அப்போ வந்து செட் ஆயிடு அழகா நீட்டா செட் ஆயிடு அதுக்கப்றோ குக் பண்ணும்போது நல்லா இருக்கு அந்த மீட்டு வந்து நல்லா சாஃப்ட்டா அ ஜூஸியா நல்லா இருக்கு ரைஸு சாப்புறதுக்கு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு அந்த மீட்டு ஊற ஊறதா பிரியாணி நல்லா இருக்கு என்னோட
நாலா அப்டி ஊற வக் வக்கிறதே இல்ல நாலா சிக்கன ஊற வக்கிறதே இல்ல அந்த மாதிரி நா சும்மா கைக்கு வந்த கல மாதிரி சும்மா பண்றது சிக்கன வாஷ் பண்றது பிரியாணிய அந்த தண்ணிய அரிசி அந்த தண்ணி கொதிச்சது
ம்
சாரி அ தண்ணி கொதிச்சது அரிசி போட்ருவ அதுக்கு முன்னாடி அந்த இது மசாலா எல்லா எல்லா ரெடி பண்ணிட்டு சும்மா சிக்கன கழுவி அப்டியே உள்ள போட்ருவ இந்த மாரி ஊறல்லா வக்க மாட்ட நானு ஆனா வச்சா நல்லா
போனி ஆமா நீ ம மசாலா வந்து ஃபர்ஸ்ட்டே சிக்கனுக்கு குடு ஆ சிக்கனுக்கு குடுக்காம வெங்காயத்திலே போட்டுறவ நெனைக்கிற
ஆமா அப்டிதா பண்றது தக்காளி வெங்காயத்த
ஆ நா அப்டி பண்ணனா அது எனக் பு டிக்காது ஏன்னா சிக்கன் வந்து உள்ள மசாலாஸ் எல்லா போயிருக்
சிக்கனுக்குள்ள மசாலா இறங்கிருக்காது ஆமா ம் ஓகே நானு இந்த மாதிரி ஒன் டே ட்ரை பண்ணி பாக்குற சிக்கன் எல்லா நல்லா ஊற வச்சு நா ஒண்டே ட்ரை பண்ணி பாக்குற மசாலல்லா போட்டு
நல்ல மன்ட்டு ஒரு ஒரு ஒன் டூ ஹர்ஸ் ஆது சோக் பண் ட்டு நீ வ ஃப்ரை பண்ணினா சூப்பரா இருக்கு மந்தி சாப்டுருக்கியா நீ மந்தி
ஆஹா அப்டின்னா சாப்ட்டது இல்லையே அது
செம்மயா இருக்கு அக் கண்ட்ரீஸ்ல இருக்கு
ம்
க்கு இங்க வந்து நல்லா இருக்கு செமையா இருக் கு சிக்கன வந்து அவுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரைஸ்ஸ மசாலால்லா கொ எதுமே போட்றது சிக்கன வைப்பாக ஆ அந்த சிக்கன எடுத்துட்டு அதுக்கப்றம் சிக்கன வந்து மசாலா திரும்ப வேக வச்சுட்டு சிக்கன ஆ மேக்னேட் பண்ணி ஆ தவால வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க எடுத்துட்டு பிரியாணி கூட சேப்பாங்க இந்த த சிக் கன வேக வச்ச வாட்ரு இருக்குல்ல போட்டு குக் பண்ணி எடுப்பே நா வந்து சாப்ட்டுருக்கே ஏன் நல்லா புடிக்கு அத சாப்ட்டதுக்கு அப்புற பிரியாணி சாப்புறதுக்கு வந்து ஆ ரொம்ப என்ன சொல்றது நல்லா இல்லாத்த மாரி ஒரு ஃபீல் ஆகும் பட் அது சூப்பரா இருக்கு மந்தி சூப்பரா இருக்கு அதே மாதிரி நா ஒரு
ஓகே ஓகே
காஷ்மீரி பிரியாணி ஹோட்டல்ல ஆட்ரு பண்ணி சாப்ட்டே அது அரேப் கண்ட்ரில தா அப்போ வந்து ஆ ம் இருக்கே காஷ்மீரி அப்டின்ட்டு ஆட்ரு பண்ணியாச்சு அடுத்து பாத்தேன்னா அது என்னன்னா நம்ம நார் மல் கீ அந்த கீ கீ ரைஸ் கூடன்ட்டு
ஆமா
போட்ருக்காங்க பைனாப்பிள் ஆப்பிள் ஆ அப்புறம் வந்து கிரேப்ஸ்
ம்
ஸு ட்ரையி ஆ அது நெறையா அந்த நட் ஸு அந்த மாரி நெறைய ஆட் பண்ணிருந்தாங்க கீ ரைஸ்தா கீ ரைஸ் மாரி தா இருக்கும் ஆனா அது கூட நட் மாரி நட்ஸ் நா ஃபஸ்ட்டு பாத்தொன்னே ஐய்யய்யோ தெரியாம எதோ வாங்கிட்டோமா நா எதோ ஏ என்ன சொல்றது ஆ காஷ்மீரி பிரியாணி அப்டின்ட்டோன்னே ஒரு வேள டிஃப்ரெண்டா இருக்குன்னு நெனச்சு இப்டி ஏமாந்துட்டோமே அப்டின்ட்டு ஆனா சாப்டும்போது செமையா இருந்துச்சு உனக்கு இப்டி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டிஃப்ரெண்ட்டா சாப்ட்டா
ஆ நா சாப்பட்டுருக்க நா வந்து டீல டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணிருக்க
டீலையா செரி செரி செரி
ஒன் டைம் ஒரு கஃபே போயிருக்கும் போச்சுல ஆ ஒன் டைம் ஒரு கஃபே போய் என்னன்னா அந்த கஃபேல வந்துட்டு நீலகிரி டீன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இது என்னடா டீ இங்கு அந்த நேம் அப்டின்னு சொல்ட்டு நம்ம போய் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு போய் ட்ரை பண்ண அந்த டீ ஆனா நல்லாதா இருந்துது நம்ம நார்மலா குடிக்கிற டீக்கு அதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருந்தது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்க அந்த மேரி டீல என்னல்லா வெரைட்டியான டீ ஏதோ குடிச்சிருக்கீங்களா
வெரைட்டி நா வந்து ஆ ப்ளூ கலர்ல இருக்குமே அது பட்டர் ஃப்ரை பி குப் தெரி
சங்குப்பூ டீ யா
சங்குப்பூ அத ட்ரை பண்ணிருக்கே அது நல்லாருக்கும் ப்ளு கலர்
ஓகே ம் அது ஒடம்புக்கும் நல்லதுல்ல ஒடம்புக்கு நல்லது ம் ஓகே
ட்ட அதெல்லா நார்மல் எல்லாருமே யூஸ் பண்றதா அது சங்கு
யூஸ் பண்ட்டுது
பூ டீ எக்ஸியா
டீலயே நெறயா இருக்குதல்ல மசால் டீ, லெமன் டீ, இஞ்சி டீ
ஆமா ஆம்
ம் அது வேரி ஃபிஸ் கொழம்புலயு நெறயா வித விதமா வெக்கறாங்கல்ல நீங்க எந்த டைப் ஆப் ஃபிஷ் கொழம்ப மோஸ்ட்லி விரும்புவீங்க
எங்க ஊர் ஸ்டைல் அது எனக்கு ரொம்ப புடிக்கும் மத்தபடி சென்னை ஸ்டை அந்த ஸ்டைலெல்லா எனக்கு ரொம்ப செட் ஆகாது தி
ஓ தேங்கா கூட மசாலா எல்லா சேத்து வெச்சு அர ப்பீங்ளா
எல்லாருயும் போட்டு அரச்சிடுச்சு அந்த ஃபிஷ் கூட சேத்து கொஞ்சோபுளி தண்ணி விட்டு இது பண்ணி வெ பாங்க அது அ ச செலடா பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க முருங்ககா ஆட் பண்ணுவாங்க அது அவுங்க அவுங்களோட
அவங்களோட சாய்ஸா அது ஓகே நாங்க வந்துட்டு முருங்கைகா எல்லா ஆட் பண்ண மாட்டோ ஆ நாங்க தேங்கா எண்ணெய்ல வெக்கறது இல்ல முருங்ககாயு ஆட் பண்றது இல்ல புளி ஆட் பண்ணுவாங்க டொமேட்டோ ஆட் பண்ணுவாங்க சின்ன வெங்காயோ ஆட் பண்ணிட்டு தேங்கா கூட வேச்சு அரைப்பாங்க பச்ச மிளகா சின்ன வெங்காயோ இதெல்லா தேங்கா சீரக ஓட்ட இதெல்லா வெச்சு தேங்கா கூட அரச்சிட்டு
கப்றோ இப்டி கொழம்ப கூட்டி போட்டு கொதிச்சதுக்கப்றோ மீன போ ட்டு அதப்றோ தாளிச்சு ஊத்துவோ தாளிச்சு ஊத்துவோ இந்த மாரி வெச்சாலுமே ஆனா இங்க உள்ள மீனுக்கு வந்து அந்த கொழம்பு நல்லா இல்ல ம் இங்குள்ள மீனுக்கு நல்லால்ல செல ஃப்ரெஷ் மீன் எல்லா வந்துச்சுனா நல்லாரு க்கு இங்க ஃப்ரெஷ் மீன் அவ்ளவா கெடைக்காது ஐஸ்ல வெச்சுதானே வரு அதனால அந்த மெளகு கொழம்ப வந்து டேஸ்ட்டா இருக்குதுனா ஃப்ரையுமே ஃப்ரை பண்ணாலு எப்டி இருக்குனா கருவாடு மாதிரி இருக்கு மீனு அந்த மாதிரிதா இங்க வருது ஃபிஷே அங்க வந்து அவுங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு உங்க ஊர் சைடெல்லா நல்லா அப்டி பீச்சலந்து குடிச்சிட்டு வந்து அப்டி இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல நீங்க எங்க போயிட்டு ஃபிஷ் வாங்குவீங் ங்க கடல்ல போய்ட்டு வாங்குவீங்ளா இல்ல ஹார்பார்க்கு வந்த எங்க போய்ட்டு வாங்குவீங்க ஃபிஷெல்லா
சம்டைம்ஸ் வந்து வீட்டு பக்கத்துல கொண்டு வர்றவ கிட்டே இருந்து வாங்குவோ
ஆமா அவுங்க கட் பண்ணி குடுத்துருவாங்ளா
இல்ல இல்ல நம்மதா கட் பண்ணிக்கணு இங்க எங்க ஊர்ல வந்து யாரு மே கட் ஃபிஷ் மார்க்கெட்ல போய் வாங்கணுனா நமக்கு கட் பண்ணி குடுப்பாங்க
ஓகே இங்க நா வந்து வீட்டுக்கு வந்துட்டு கட் பண்ண கஷ்டமா இருக்குல்ல
ம் ம்
எனக்கு கஷ்டமா இருக்கு கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்றதுக்கான வெப்பன்ஸ் எதுமே வைக்கல அதனால என்ன கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்க போசுலே சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருவாங்க
நான் அங்க இருக்கும்போது அ என்ன பண்ணுவ னா சம் டைம் உப்பிருக்காதில்க்கு வந்துட்டும் செ எங்ளுக் வந்து பிஷ் வந்து அவுங்க எல்லாமே பேக் பண்டட்டும் ஏ பிஷ்ஷ வந் து அவ்ங்க எட்ளவ்வு விடுவாங்க டீல் பண்றவுங்ளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஏழ விட்டு பிருச்சு பிருச்சு எடுத்துட்ருப்பாங்க அந்தட் அந்த எடத்துல போய்தா நான் பிஷ் வாங்வே நான் என் இப்போ எடத் துல வச்சுட்டு களம்புரா டைம்க்கு நா மேக்சிமம் போய்ருவே ஏனா இங்க வீட்ல சமைப்பா அப்போ அங்க போகும்போது எல்லாருமே கெளம்புற டைமு அப்ப அவுங்ககிட்ட கிளீன் பண்ண கேக்க முடியாது நம்ம சோ அதுக்கு என்ன பண்டேன் நறைய ஒவ்வொனு ஒவ்வொ டைப்ல இருக்கு ஒவ்வொர் டைப்ல இருக்கு பெருசு சிறுசு அப்டின்ட்டு சோ அது வாங்கி வச்சிர்க்கே அது
ஓகே எனக்கு ஷேர் பண்ணி உடுங்க எனக்கு லிங் அன்ச்சு உடுங்க நானு வேணா வாங்கி வைக்கிறே எனக்கு யூசா இருக்கூல இனிமேல்ட்டு கட் பணா அதே மாரி இந்த இறால் எல்லா வாங்கிட்டு வந்தா அதல்லா கட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது கிளீன் பண்ணவே ரொம்பா டைம் எடுக்குது நின்னு கிளீன் பண்ணவே ம் அது அவுங்கள்ட குடுத்த அவுங்க கிளீன் பண்ணி தராங்க அதூ அர கொறையாதா அவ்ங்க பண்ணி தராங்க நல்லாலா கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்குதா வேல அதுக்கு நம்மளே கிளீன் பண்ணிக்குலா போல அந்த இதலா வாங்கணு கத்தி எல்லா வாங்கி சிஸரெல்லா இருக்குல்ல அதெல்லா வாங்கி வச்சு எடுத்து நல்லா கட் பண்ணணு வீட்லே இனிமே பழகணு கட் பண்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு
பண்ணுவே சம்டைம்ஸ் சின்ன சின்ன பிஷ்ஷெலா நா அவ்ங்கள்ட்ட கிளீன் பண்ணோனு குடுக் மாட்ட
ஆ
மேக்சிமம் வாங்குறது ப்ரான்ஸ் வாங்குவ அப்வே ப்ரான் ரொம்ப ப்ரான்ஸ் வாங்குவே அப்றோ எத் என்ன பிஷ் இருக்கு அந்த டைம் என்ன ஆனா நம்ம எக்ஸ்பட் பண்றது கெடைக்க காதுல பிஷ் நேமெல்லா தெரியாது ஒழுங்கா எதோ கெடைக்கிறத வாய்ங்
ப்ரான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ம் பிரான்ஸ் கிரேவியலா நா பண்ணிருக்க ரொம்ப ஜூசியா நல்லா இருக்கு பிரான்ஸ் ஃப்ரையுமே நல்லா இருக்கு நல்லா ஊற வச்சு பண்ணா நல்லாருக்கு மசாலா எல்லா போட்டு உள்ள எறங்கி நல்லா டேஸ்ட்டியா இருக்கு
இங்கலா பிரா பிரான்ஸ் பிரியாணிதா பண்ணின
நா பிரான்ஸ் பிரியாணி இன்னு பண்ணதில்ல நா கிரேவி தா ட்ரை பண்ணிர்க்க இனிமேலிர்ந்து பிரியாணி வச்சு பாக்கணு அதே மாரி காளான காளானுமே வந்து பிரியாணி நீங்க நல்லா இருக்குன் சொல்லிர்ந்தீங்கல்ல அது நா ஒன் டே செஞ்ச ஆனா டேஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதா இப்போ எப்டி இருக்குது
வாய்ஸ் பிரேக் ஆகுடா ஹலோ
கேக்குதா இப்போ ஹலோ கேக்குதா
ஹலோ
எனக் கேக்குது நீங்க பேசுறது எனக் கேக்குது உங்களுக்கு கேக்கலையா ஹலோ கேக்குதா ஹலோ என்ன கேக்குது உங்களுக்கு கேக்கலையா நீங்கள் பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல இருக்கீங்களா ஹலோ இருக்கீங்களாக்கா போயிட்டீங்களா